வணக்கம்
நலமா இருக்கீங்களா
நலமா இருக்கே நீங்க நலமா இருக்கீங்ளா
நலமா இருக்கே தோழி
ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
ஆ இரவு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கே தோழி
இரவுக்கா சூப்பர் என்ன சமையல் இப்போ இரவுக்
இன்னைக்கி பசங்க கடையில கேக்குறாங்க தோழி
அப்புடியா
ஆமா இன்னைக்கி வந்து ஒரு ஃபா ஒரு எப்டி சொல்றது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஏ பையனுக்கு ப ரெண்டாவது பையனுக்கு வந்து கிராஜுவேட்டு ஃபங்க்ஷன் எப்டி சொல்றது ஆ அதுனால தம்பி வந் ந்து எனக்கு வெளில வாங்கி குடுங்க அப்டின்னு சொல்லி கேட்டுருக்காப்ல ஒரு டிகிரி தா முடிச்சுருக்கறாப்ல அதுக்கு இப்ப என்னனு தெர்ல ரெண்டு வருஷோ கழுச்சி இன்னைக்கி தா குடுத்துருக்காங்களே
செரி செரி ஓகே
அதுனால இன்னைக்கு அங்க போயிட்டு வந்தோ இன்னைக்கு கா இன்னைக்கு கால்ல இருந்தே அங்கதா சாய்ந்தரந்தா வந்தோ
ம் என்ன சாப்டீங்க மதியானோ
மத்தியானோ பிரியாணி தா
பிரியாணியா சேரி
மத்தியானமே வாங்கி சாப்டாச்சுல்ல இப்ப நைட்டுக்கு வேண்டாம் அப்டினு சொன்னா இல்ல இல்ல எனக்கு வாங்கி குடுங்கன்ட்டு ஒக்காந்துருக்காரு
ஓ அப்புடியா சேரி நீங்களு இப்போ வெளிய வாங்கி சாப் விட்டுக்கலானு இருக்கீங்களா
ஆமா தோழி அப்புறோ எனக்கு ஒரு இது நம்ம முடிவு பண்ணிட்டோ நா மாவு இருக்கு தோச ஊத்தித் தாரேன் சொல்றே இல்ல வேண்டா எனக்கு செஞ்சு குடுங்கன்றாங்க சேரி அப்புறம் பசங்களோடத்தானே நமக்கும் விருப்பம்
ஆமா கரெக்ட் தா எப்பாவது ஒரு தடவ
ஆமா அ மத்த நாள் தோச அதே இட்லி சப்பாத்தி இது மாரி வீட்ல சாப்ட்டுக்குறாங்க சேரி அப்படின் சொல்லி வாங்கி குடுக்கலானு இருக்கோம் தோழி ம் நீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க
நானா இது ரசம் வச்சு சிக்கன் கிரே கிரேவி வச்ச மதியானம்
அ அ
சாப்பாடு சாப்ட்டுட்டோம் மாம்பழம் எல்லா வச்சு இப்போ இரவுக்கு ஏதாவது தோச இட்லி அந்த மாரி இது பண்ணிக்கலா அப்டின்ட்டு சட்னி அரச்சு தோசைன்னா இல்ல தோச வேணுனா முட்டை தோசை சாப்ட்டுப்பாங்க இல்ல இ இட்லி வேணுவுங்க இட்லி சாப்ட்டுப்பாங்க
ஓ சேரி சேரி அ அந்த மாரி ம் ஓகே ஓகே தோழி ம் சொல்லுங்க தோழி
பரவாயில்ல நான் சொல்னேல எங்க அம்மா சுடுதண்ணி ஊத்திக்குனாங்கன்னு
ஆமா ஆமா ஆ எப்டி இருக்காங்க தோழி அவுங்க
பரவாயில்ல இப்போ கொஞ்சோ ஆனாலும் அது காயவே மாட்டேங்குது அது மருந்து குடுத்தாங்க டாக்ட் டரு அத அப்ளை பண்ணி அவுங்களே கட்டு கட்டு போட்டு விட்டாங்க அது நம்ம தொறந்து து வச்சோம்னா ஆரி போயிரும் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா டாக் டர் என்ன சொல்றாங்க தொறந்து வச்சா இன்ஃபெக்க்ஷன் ஆயிரும் ஏன்னா தோல் எல்லா பிஞ்சிருக்குறதால இன்ஃபெக்க்ஷன் ஆயிரும் சீக்கிரமாவே இது மூடி வச்சாதா உள்ளுக்குள்ள அப்படியே ஆறும் அப்படின்ட்டு அவுங்க சொல்றாங்க டாக்டர் கிட்ட போனா எல்லா டாக்டரும் அதேதா சொல்றாங்க ஆனா வெளிய ஆளுங்கெல்லா என்ன சொல்றாங்க இப்ப நம்ம தீக்காயமா இருக்கட்டும் சுடு தண்ணியா இருக்கட்டும் இல்ல எண்ண ஊத்துறதா இருக்கட்டும் எது ஊத்தினாலு நம்ம காத்தோட்டமா அந்த கிரீம் போட்டு போட்டு காத்தோட்டமாதா விடுவோம் இல்லையா
ம் ஆமா ம் ம் ம்
ஆனா அது சீக்கிரமா ஆறிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா என்ன என்ன பண்றதுனே தெரியல இப்ப ஒரு மூணு நாளா எங்க அம்மா கட்டு போட்டுட்டு தா இருந்தாங்க இன்னை அங்க என்ன பண்ணாங்க அந்த கட்டு அவுத்துருமா அப்படின் சொன்னாங்க அது அவுக்கும் போது முடியாது தோல் எல்லா அப்படியே ஓ
எடுத்துக்கிட்டு வந்துரும் ஆமா ரொம்ப கஷ்டம் தோழி உம் ம் ஓ கஷ்டம் தோழி ஏன்னா வெயில் சீசன் வேற இப்போ அது வேற எரிஞ்சு தொலையும் அய்யோ பாவம் ரொம்ப அந்த வாங்க அந்த வலிய தாங்கக்கூடிய சக்தி அவுங்களுக்கு அந்த உடம்புல இருக்கணும் பலண் இருக்கணும் வயசாயிருக்கும்ல அப்ப அவுங்களுக்கு கஷ்டம் தானே அது வந்து
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க அவுங்களுக்கு இப்ப ரொம்ப இப்போ நா ஏ சி இருக்குது வீட்டுல அதனால அவங்களுக்கு க்கு செரியா அவ்வளோவா தெரியல ச்சு இப்போ வெயில் இருக்கிறது இல்ல ஏ சி கூட இல்லன்னா அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு வீட்ல இருக்கிறதுக்கு
ஆமா ஆமா யோ கண்டிப்பா முடியாது இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை என்னுமோ சொல்கிறாங்கக்க சூழ்நிலை மாற்றத்துக்கு ஆ ஏ சியிலன்னா சத்தியமா ஃபேன் காத்தெல்லா எம்மாத்திரம் சொல்லுங்க முடியவே முடியாது அது கொழந்தைங்களா இருந்தாலு செரி பெரியவங்களா இருந்தாலு செரி அது அவங்களால தாங்க முடியாதுப்பா ஏன்னா செவுரு கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா கையை வச்சுங்கன்னா சுடுது அந்த அளவுக்கு ஹீட்ல நம்ம இருந்துட்டு இருக்கோ நம்ம அந்த அளவுல ஹீட்ல இருந்துட்டு இருக்கோ ஏன்னா முன்னாடி எல்லா நமக்கு மரங்கள் செடிகள் எல்லா இருந்துச்சு அந்த ஒரு காத் ற்று ஓட்டோ ஒரு ஈரப்பதம் நமக்கு செவுத்துல இருந்துட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னாக்க எல்லாமே ச்சு எப்டி சொல்றது மரமுமில்ல செடியுமில்ல எப்டி இருக்கு நமக்கு சொல்லுங்க பாக்கலா
ஆமா கரெக்டா இருக்கு எதுவு நம்ம நம்ம ஊர்ல இருக்கு சென்னை சிட்டியில இங்க பாத்தீங்கன்னா அதிகமா மரத் செடியை வைக்க முடியல அப்ப கூட வீட்டுக்கு ஒரு மரோ வச்சுதா இருக்கிற
ம்
இதுவுமே பாத்தீங்கன்னா வெயில்தா சுட்டு எரிக்குது
ஆமா கஷ்டம் தோழி இன்னைக்கி எல்லா நாங்க போய் உட்கார்ந்து இருந்த இடத்துல அப்டிதா ஆனா மரங்கள் எல்லா இருக்கு அவங்க நார்மலா ஒரு சைடு மட்டு அந்த சாமியான பந்தல் மாரி போட்டிருந்து சைட்ல விட்டுருந்தாங்கன்ன தெரி்சிருக்கவே தெரிஞ்சுக்க அதையு போட்டு அடைச்சதுனால பாத்தீங்க வச்சுக்கோங்களே காற்றோட்டமே இல்ல இன்னைக்கு வந்த பெரியவங்களும் செரி எல்லா தரையில உட்காந்துக்கிற மாதிரி ஆயிச்சு கொழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உண்மையிலேயே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஏற்கனையே ஆவி காத்தா அனல் காத்தா மேல இருந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு இதுல ஃபேன் வேற ஒரு சைடா ஓடிட்டு ன்றுச்சு ஒரு சைடு வரவே இல்ல கொழந்தைய வச்சுட்டு ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அ இங்கிட்டு போறாங்க அங்கிட்டு போறாங்க அந்த கொழந்த அழுதுகிட்டே இருந்துச்சு வெயில் தாங்க முடியல எப்டி சொல்லுவாங்க அவங்களா அதனால த மரங்கள் இத்தனைக்கு இருக்கு அந்த காத்த விட்டுருந்தா கூட அந்த பொண்ணு அழகா உட்காந்து இருந்திருக்கு அதையு போட்டு அடச்சு வச்சதுனால காற்றோட்டமே இல்ல தோழி சுத்தமா வெயில் அந்த அளவுக்கு இன்னைக்கலா ரொம்ப ஓவரா இருந்தது
ரொம்ப ஓவர ஆ தா இருக்கு இப்போ பாத்தீங் இந்த மாரி வெயிலு தாங்க முடியல அது வேற இல்லா வேணு இந்த டைம்ல போய் அவங்களுக்கு இந்த மாரி சுடு தண்ணி பட்டு உடம்பு தோல் எல்லா பிஞ்சிட்டு வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா பட்டு கொஞ்சோ நேரோ கழிச்சுதா அந்த கொப்பளமே வந்துச்சு
ப்பா ஆ
அதுவு இவ்ளோ இவ்ளோ பெருசா வந்துச்சு அது என்ன பண்ணாங்க அந்த கத்தி வச்சு அந்த கொப்புள எல்லா உடைச்சு விட்டாங்க ஓடிச்சு விட்டு அப்புறமா என்ன பண்ணாங்க ஓடிச்சு விட் ட்டு அப்புறமா அந்த தோல பிச்சுட்டாங்க
ஸ் ஐய்யயோ ம் இதெல்லாமே செய்யக்கூடாது தோழி அவங்க ஹம்
டாக்டர் கிட்ட கூப்பிட்டுட்டு போய் அது பாத்து அவங்க என்ன பண்ணாங்க அது தோல்லா பிச்சுட்டு அப்புறமா அது என்னவோ ஜெல்லு போட்டு எல்லா அப்புறமா கிரீம் எல்லா போட்டு எல்லா தடவி விட்டாங்க நல்லா நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு தடுவுனாங்க தடுவி விட்டு அப்புறமா இது என்ன பண்ணாங்க துணி வச்சு நல்லா மூடி வச்சுட்டாங்க
ம் பா
கு இவ்ளவு நாளா அவங்களுக்கு சரி எங்க அம்மா சொல்லறாங்க ஒரு நாளு நம்ம அது போடாம பேண்டேஜ் போடாம அப்படியே ப்ரீயா விடலாம்ண்டி அப்படின்னாங்க செரி இரு நானும் ஒரு ரெண்டு நாள் போட்ட அப்பொரோ மூணது நாள் விட்டே அது காத்து படப்பட உங்களுக்கு இன்னு அதிகமா எரியுதா
ஓ வா அது எப்டி சொல்ரது ம்
கூட சொல்ட்டாங்க எனக்கு சரின்னு நான் மு மூனு நல்லா மூடி வச்ச
மூடிட்டீங்க ஆ ஆ ஆ
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல வரவங்க எங்க அம்மாவ பாக்கரத்துக்கு வராாங்கல்ல அவங்க ங்க வீட்டு ஆளுங்க எங்க சித்தி அந்த மாரி எல்லாருமே வராங்க அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க இது இப்படி வெக் சனா உனக்கு ஆறாது அப்படியே இருக்கும் நீ தொரந்து வை தொறந்து பொய் சொல்றாங்க அதனால இப்ப தொரந்து உட்காந்துட்டுருக்க காங்க ஊ ஊன்றாங்க தாங்க முடிலாம ஏர் ஏர் எரிச்சல் தாங்க முடியாம அவங்க கத்திட்டே இருக்காங்க
ஆச் ஐயோ உம் ஆச் சந்தந்தா ம் அதுக்கு ஆயின்மெண்ட் ஏதோ போட்டுட்டு நீங்க ப ஏனா அந்த ஏசி காத்து தா கொஞ்சோ கூலிங்கா இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது இருந்தாலு பஹல் நேரத்துலல்லா பாத்தீங்கன்னா வெக் கையான காத்து வருதா அது எதாது டஸ்ட் படிஞ்சிர கூடாதுனு தான் டாக்டர் வந்து நம்மள மூடி வைக்க சொல்றாங்க ஆனா இவங்களா என்ன சொல்றாங்க காற்றோட்டம இருந்தா காஞ்சு போயிரு கொஞ்ச என்ன போட்டு இல்ல ஆயின்மென்ட் டாங்கனா அத போட்டு வச்சீங்கன்னா சீக்கிரோ ஆறிடு அப்படின்றதுக்கு இவுங்கோ சொல்றாங்க நம்ம என்ன பண்ணணு ஸ்தோ தோ
இப்போ என்னன்னா டாக்டர் சொல்ற மாதிரி அது நம்ம தொருந்து வெ சா அது டஸ்டு படும் காத்தோட பறந்து வந்து டஸ்ட் படு அதுல ஓ டீக்கும் அதனால நம்ம அது மூடியே வைக்கணுனு நம்ம சொல்றோம் ஆனா அது மூடியே இருந்தா காயாது நீ ஓபன் பண்ணிவை அவங்கலுக் கென்னருக்கு அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு படிக்க கடி நம்ம போய் அங்க செலவு பண்ட்டு இருக்க முடியாது கட்டு போட்டுட்டே இருக்குது ஒரு தடவ போனாலே ஆயிர ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிடுது த தொழி
ஓ உம் உம் ம் கண்டிப்பா அவ்ளோ பண்ண முடியாதுல்ல கண்டிப்பா தோழி
தோட்டமா வாரோம் அப்படின்றாங்க இந்த எண்ணெய் எல்லாம் தடுவாத இந்த கோக்னட் என்ன தடுவுனன்னா அதுல என்ன ஆயிரும் உன்னு சீக்கிரமா அந்த டஸ்ட்டு வருதில்லையா அந்த தூசி எல்லாம் சீக்கிரமா அதுல ஒட்டிக்கோமா அதனால இந்த தேங்காய் எண்ண எல்லாம் அப்ளை பண்ணாத அப்படின்றாங்க
ம் அவங்க ஆயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே தோழி உங்களுக்கு
ன்னா பண்றதுன்னே தெரில
ம் ம் ம் ம் ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆமா நம்ப ஆ ஆமா நம்ப வீட்டுக்கு வந்துருக்காங்க கண்டிப்பா நம்ம வந்து ஓ அவுங்க ட்டயு நம்ம உபசரிக்கணு கண்டிப்பா அதெல்லா செய்யனு தோழி ம் அது சொல்லுவாங்க நம்ம நாட்டு கலாச்சாரம் அப்டி சொல்லுவாங்க வந்தவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லா செய்யணு அப்டின்றது யாரு நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஒடனே தண்ணி எடுத்து குடுக்க சொல்லுவாங்க அடுத்தது ரிலேசன் வேற சொல்லிட்டீங்க ஹூ ரிலேஷன் போது இன்ன கொஞ்சோ கூடுதலா கவனிக்கணு
ஃபிளிப்கார்ட்டு இந்த செப்டோ இவ்ங்க எல்லா யாராது வந்தா கூட இந்த வெயில்ல வரும்போது தண்ணி குடிக்கிறீங்ளான் கேட்டு குடுப்பே ஏன்னா எவளோ அலைச்சலா இருப்பாங்க இந்த வெயில்ல சுத்திட்டு ஆனா அதெல்லா ஒரு மனிதாபமானம் தா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அது நாளடைவுல அது குறைஞ்சிட்டு வருது அப்டின் தானே சொல்லி சொல்றாங்க ஒரு சில எடத்துலலா ஏன்னா கொழந்தைங்க வீட்ல இருந்தா கூட அத்த வந்துருக்காங்க மாமா வந்துருக்காங்க அப்டின்லா சொல்லாம ஃபோனயே பாத்துக்கிட்ருக்காங்க அப்ப பிள்ளைங்களுக்கு எங்க கத்து குடுக்கறாங்க அது தெரிய மாட்டேங்குது பிள்ளைகள்ட்ட நீங்க சொல்லி் குடுத்தீங்ளா அப்டின்ற மார்லா வந்துருது அதுல நம்மளோட இதுவும் போக விட்டு போயிரு சொந்த பந்தங்கள் அதுலயு விட்டு போயிருதுல்ல நமக்கு நீங்க சொல்லி குடுக்காதனால அவுங்க யாருனே நமக்கு தெரியாது அப்டின்றாங்க பசங்களுமே
ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க தோழி இதேதா பிரச்சன இருக்கு இப்பல்லா பசங்க பாத்தீங்கன்னா வ பெரியவ்ங்க இந்த வீ ட்ல இருக்கற பெரியவங்க எல்லா யாருனே அவ்ங்ளுக்கு தெரில ஏன்னா வீட்ல என்ன பண்றாங்க அதேதா இந்த ஃபோன் பாத்துட்டே இருக்றாங்க வீட்டுக்கு யார் வராங்க யாரு போறாங்க நம்ம மேல அந்த கடம இருக்கு இவங்க உன் னோட அத்த இவ்ங்க மாமா அந்த மாரி நம்ம தா அத சொல்லி குட்த் து குடுக்கணு அவ்ங்க பாட்டி அப்டின்ட்டு நாம பசங்கபா என்ன இருக் கு அவுங்க வேல என்ன இருக்கு அப்டின்ட்டு அவங்கள விட்டுன்னு அவ பாட்டுக்கு ஃபோன் நோன்டிட் இருக்கிறதுக்கு அது என்ன ஆயிருது பசங்களுக்கு தெரியாமலே போயிருது
கண்டிப்பா தோழி தோழி நமுக்கான நேரம் முடிவு அடைந்து விட்டது தோழி ஆ இன்னொரு இணைப்புல கண்டிப்பா ஆ சந்திக்கலாம் தோழி நன்றி தோழி நன்றி வணக்கம் ம்